வணக்காக் கீங்க
நா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக் கோவோ
ட்ல எல்லாரு நலமாக இருக்கிறார்களா
உ நல்லா இருக்காங்க
இப்ப என்ன பண்ண போறீங்க நைட்டுக் என்னஸ் சமையல் உங்க வீட்ல என்ன செய்யலானு நெனச்சிருக் கீங்க
இப்ப பாத்தீங்கனா நாங்க வந்துட்டு நைட்டு ரொட்டி தா வந்துட்டு செய்யலான்ட்டு இருக்க ஆன அது கூட வந்துட்டு என்ன கொழம்பு வக்கிறது தா யோசிச்சிகிட்டே இருக்க இது வரக்கு இல்ல தேங்காவு இல்ல தேங்கா இல்லாம என்னாவு இருதன்னு தெரில பாப்போ ஏதாச்சு யோசிச்சு செஞ்சு சாப்ட்டு முடிச்சுதா ஆகணு கொஞ்சோ பாத்தீங்கனா சாமான்கள் எல்லா கிடக்குது அதெலாம் வேற கலுவணு அத எரிச்சுலா வருது வேல செஞ்சி வேல செஞ்சா செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டிதா இருக்கு கொஞ்சோ ஓய்வெடுத்து வேற் எதாச்சு செய்லானா ஆ எரிச்சலா வருது கொஞ்சோ நேர ஓய்வெடுதுட்டா சோம்பேறி ஆயிடுது அதுக்கப்றோ
யாருனா கூட இருந்தா கொஞ்சோ நல்லா இருக்குங்க ஒரு ஒருத்தர் கொஞ்சோ வேல மாத்தி மாத்தி செய்யலா ஏனா ஒரு வேலைக் க்காது நம்ளுக்கு யார்னா சமைச்சி போட மாட்டாங்களானு கூட இருக்குங்க நம்ம உக்காந்து சாப்புனு யார்னா சூடா ஒரு தோசையோ சூதா ஒரு சப்பாத்தியே போட்டு குடுத் தா ஒரு டீ காஃபி போட்டு குடுத்தாலு நல்லாருக்கு நம்ளுக்கு நாம் பசங்களுக்கு குடுத் டுத்துட்டு நம்மளே திங்கறது அதுவுமே ஒரு மாரி எரிச்சலாதா இருக்கு நம்ளுக்கு திங்கவே ஒம்ப மாட்டேங்குது என்ன செய்ய பசி க்கி திங்கணு அவ்ளோன்ற மாரிதா இருக்கு
ம் என்ன பண்ற
ஆனா இப்ப பாத்தீங்னா அன்னக்கி மீன் வாங்கனு சா நாயித்துக்கெழம எங்க அக்கா மீன் வாங்கிட் ட்டு வந்தாங்ள எங்க வூட் காரு சாப்டவே இல்ல அதனால கொஞ்சோ எடுத் து ஃபிரிட்ஜில வச்சுட்ட அதனால இப்ப அததா எடுத்து வெளிய வச்சிட்ட மசாலா போட்டு குடுக்கணு அவுங்க இல்லனு நெனச்சிருப்பாங்க ஆனா நா எடுத்து வச்சிருக்க ஏனா அவுங்க சாப் புல்ல அன்னக்கி வேலனு ஓடி போயிட்டாங்க அவுங்குளுக்காக எடுத்து வச்சிருக்க இப் ப்போ அது கொஞ்சோ நல்லா சில்லுனு இருக்கு ஐஸ் கட்டிய கொஞ்சோ இதானதுக்குப்றோ நல்லா சூப்பரா அழகா மசாலா போட்டு தடவி இன்னக்கி நைட்டு ஆனா நானுமே வந்து உப்மாதா செய்யலான்ட்டு இருக்க ஏனா ஆனாளுக்கு கொழம்பு செஞ்சி ரொட் ரொட்டி எரிச்சலா வருது சரி ரவா உப்மா கிண்டி இந்த மீன் இருக்கு அந்த மாரி சும்மா வச்சு சாப்பிட்டுட்டு நவுந்துர்வோ அப்படின்ட்டுதா நா யோசன பண்ணிக்கிட்டு இருப்ப பாக்லா ஏனா நாளைக் காலையில எந்திக்கணு இன்னு நைட்டு தூங்கும்போதே அ நாளைக்கா நாளைக் மதியானத்துக்கு என்ன கொழம்பு செய்யணுனு யோசன பண்ணிக்கிட்டே தூங்கணு அதுவே ஒரு பெரி
கண்டிப்பா உம் நானும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட் வந்துட்டு பாஸ்தாதா செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கறே
பாஸ்தானா
ஒயிட் சாஸ் பாஸ்தா மாரி செஞ்சு ரொம்ப நாளாச்சு அந் மாரி இந்த பால் ஊத்தி செய்வாங்கல்ல
அதா பாஸ்தானா மொதல்ல எப்டி இருக்கு அது
வெள்ளையா மக்ருனி
மக்ருனியா
ஆமா ஆமா அதுதா பாஸ்தா சொல்லுவாங்க அதுல பால் ஊத்தி சீஸ்லா ஊத்தி காய்கறினா காய்கறி போடுவாங்க சிக்கனா சிக்கன் போடுவாங்க
மா நீங்க செய்ற மார்
மீடியமா இருக்கும் மக்ரோனி மாரி ரொம்ப காரமும் இருக்காது மீடியமா இருக்கும் காரம இருந்தாலும் நல்லதா இருக்கும் அது வந்துட்டு ரொம்ப காரமா இருக்காது ஆனா அதுக்கு வந்துட்டு காரம் போட மாட்டாங்க அவ்ளோ நெறைய வெறும் வந்துட்டு சில்லி பிளேக்ஸ் மட்டும் போடுவாங்க ஆனா அதனால லேசா அந்த காரம் தெரியு அவ்ளோதா ஆனா நல்லா இருக்கும் இந்த கான்ல்லா போட்றனால வெஜிடபுள்ஸ்ல்லா இப்ப பாத்தீங்கன்னா கேரட் போடுவோ கான் போடுவோ ஆ கேப்சிகம் போடுவோ து வந்துட்டு நல்லா இருக்கும் அது போட்டு இது கூட வந்துட்டு நம்ப சிக்கன் வேணாலும் போட்டுக்கலா சிக்கன் போட்டு சாப்டாலு ரொம்ப நல்ல இருக்கு நாங்க வந்துட்டு து பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்ட ஹோட்டல்ல சாப்டோ அந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா அது வந்துட்டு அ டோ கி ஸ்டைல் ஹோட்டல் அது ஆஹ் எங்க ஊர்ல இருக்கு புதுசா தொறந்தாங்க அங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்து சி நாங்க அவருக்கு போய் வாங்கி சாப்டோ
உம் எவ்வளோ வெல கடையில போய் சாப்டீங்கள அது எவ்ளோ விக்குது கடையில எல்லாம வெல
இரநூறு ரூபா அந்த மாரிதா இருக்குன்னு நெனைக்கிறே
ஓ இத பாருங்க நம்ம பாத்தீங்கன்னா அப்ப அந்த இரநூறு ரூபாய்க்கு நம்ம ஒரு நாலு கிலோ நம்மோக் குருநீ வாங்கிட்லா என்ன அந்த ஒரு
ஆனா இல்ல அது தாராளமா இருந்துச்சு நாங்க எல்லாருமே வந்துட்டு பாத் பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணி சாப்டோ ஆஹ் யார் யார் போயிருந்தோ எங்க அண்ணே மைனி போயிருந்தோ நான் எங்க வீட்டுக்காரு அவுங்க பசங்க எயா பசங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு மூணு மூணு வாய் வந்திருக்கோ வெச்சுக்கோங்களே அதுல எல்லாருமே ஒச்சி சாப்ட்டோ நெறைய தா இருந் ச்சி அந்த குவாண்டிட்யுமே ஆனா எனக்கு வந்துட்டு ஷ்யோரா தெரில அது எவ்ளோன்ட்டு இரண்த்தம்பது ருபா குள்ள இருக்லா எரநூருபாவு இருக்லா நூத்தம்பருவாவு இருக் க்லா ஆனா எர்நூறுருபா இரண்த்தம்ப ருபா அந்த மாதிரி இருக்கு அது நல்லாதா இருக்கு மனசில கடயில்லா நா மொத மொ துல ஒருக்க வாங்கி சாப்பிட்டே அது ரொம்ப மட்டமா இருந்துச்சு புிடி க்கவே இல்ல சுத்தமா எனக்கு
செரி செரி ஆனா பாஸ்தா கூட கடையில வந்து கெடைக்குன்றது எனக்கு இப்ப நீங்க சொல்லி தாங்க தெரியு பிரியாணி ரொட்டி சப்பாத்தி அதெல்லா தெரியு இது நீங்க
ஆஹ் ஆஹ் அதெல்லா வந்துட்டு இட்டாலியன் குசன் அந்த மாரி அதெல்லா வந்துட்டு அங்கெல்லா அது வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்கெல்லா பாஸ்தா எல்லா இருக்கவே மாட்டாங்க அங்க இருகறவங்க எல்லா பாஸ்தா ரொம்ப பிடிக்கு அந்த சீஸ் பாஸ்தாவா அந்த பாஸ் தலைய பாத்தீங்கன்னா நெற வெரைட் ட்டி இருக்கும் இப்போ இப்போ இங்கதா நம்ம வந்துட்டு பீட்ஸா அப்படனு சொல்ட்டு சாப்பிடுறோ ஆனா மைதால செய்யறாங்க அது வந்துட்டு அன்ஹெல்தியா இருக்கு மத்த ஊர்ல எல்லா பாத்தீங்கன்னா வெளிநாட்டு இல்லலா மாதிரிட்டப் பீட்ஸ்சா அந்த மாரி நெறைய விஷயோ இருக்கு அது எல்லாமே வந்துட்டு கோதுமையில நாங்க
பரவாயில்யே பரவாயில்ல ஆஹ்
இப்ப அங்க இருக்கிற வந்துட்டு பிரெட் எல்லா பாத்தீங்கன்னா கல்லு மாரிய இருக்கு பாரங்கல் எப்டி இரு
என்னங்க அப்ப எப்படிங்க சாப்ப சாபிடுவாங்க
அந்த மாரி பாக்கறதுக்கு அந்த மாரி இருக்கு ஆனா டேஸ்ட் அந்த மாரி இருக்காது சாரி சாப்பிடுறது நல்லா அது வந்துட்டு ரொம்ப சாஃப்டாவவு இருக்காது ஆனா ஹார்டாவு இருக்காது மீடியமா இருக்கு அதுதா வீட் பிரட் அது எல்லாமே கோதுமை மேலேதா அவங்க செய்வாங்லே ரொம்ப நாள் அத வந்துட்டு பதப்படுத்தி ரொம்ப நாள் இது பண்ணி ரொம்ப வந்துட்டு வேக வச்சு சி அந்த மாதிரி அது வந்து செய்வாக ரொம்பொ ஆரோக்யொ அதெல்லா அதுலதா அவங்க பீட்ஸாலா செய்வாங்க சேண்ட்விச் எதுவா இருந்தாலு செய்வாங்க இதெல்லாம் வந்துட்டு பாத்திங்னா ரொம்ப அன்ஹெல்தி இங்க செய்யறதுலா பாத்
அப்ப அந்த இதெல்லா உண்மலே நீங்க கோது மனால அது எல்லாமே ஒடம்புக்கு ரொம்ப நல்லதாச்சே
ஆமா ஆமா அங்க இருக்றதெல்லா ஆமா ரொம்ப நல்லதுதா அங்க சீஸ்லா பாத்திங்கனா அங்யே வந்துட்டு செய்வாங்க அதுவு நல்லது இங்க பாத்திங்னா சீஸ்லா வந்துட்டு வேற எடத்துலருந்துதா வருது சீஸ்ஸு அதுவு நம்ம வந்துட்டு பதப்படுத்துறோ அப்டி இல்லாட்டி இங்க செய்யதா செய்ற செய்யறாங்க சீஸ்ஸு ஆனாலு அத செஞ்சு வச்சு அதுக்கு எக்ஸ்பயர் டேட் போட்டு அந்த மாரி இது பண்றாங்க அங்க எப்டின்னா ஒரு பெருசா வந்துட்டு ஒரு கல்லு மாரி இருக்கு அங்க இருக்ற சீஸு
என்னாங்க சீஸு அப்டியே பூ மாரி இல்லங்க இலகுனா மாரி இல்லங்க இருக்கு அதுவு கல்லு மாரி இருக்கு சொல்றிங்க
ஆமாங்க அது ஒரு விதமான சீஸ் அந்த சீஸே வந்துட்டு அப்படியே உருக்கி அதுலயே பாஸ்தா வந்துட்டு கலக்கி நம்ம பிளேட்ல வெப்பாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல எல்லா அந்த சீஸ்லா இன்னு நெறைய காஸ்ட்லி நல்ல சீஸ் அதெல்லா வந்துட்டு ரொம்ப நாளா வந் பதப்படுத்தி இது பண்ணி வந் துட்டு செஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி ஏனா இப்போ நம்மல்லா வீட்டுல சீஸ் செஞ்சோம்னா பாத்தீங்கன்னா ஒரு வாரந்தா அது வந்துட்டு செஷல்ப் லைப்பே அந்த ஒரு வார நம்ம காலி பண்ணிருணு இல்லாட்டி அது வந்துட்டு வேற மாரி அது மாற ஆரம்பிச்சிரு ஏனா நம்ம எந்தப் அ பொருளு வந்துட்டு பயன்படுதுறது இல்ல அதுக்கு வந்துட்டு அதுகிட்டு போகாம இருக்கறதுக்கு இல்லியா நேச்சுரலா நம்ம செய்றனால நம்ம வந்துட்டு டக்குனு அத காலி பண்ணு கடச்சீஸ் அதெல்லா பாத்தீங்னா நம்ளுக் வந்துட்டு அஹ் அஞ்சு மாசமோ ஒரு வருஷ்சமோ அ அந்த அளவுக் வந்துட்டு நம்ளுக்கு எக்ஸ்பைரி டேட் குடுக்குறாங்க சோ அந்த மாதிரிலா வந்துட்டு நெறய விஷ்ய ங்கள் இருக்கு இன்னு பாத்தீங்கன்னா
பரவால்லப்ப நீங்க ரொம்பவே நெறய விஷ்ய நீங்க நெறய புதுசா நீங்க வந்து சொன்னிங்க இன்னு பாத் திங்ன்னா வந்து எனக்கு நா இப் இது மட்டன் பிரியாணி பாத்தீங்னா எங்க ஊர் ஊர்லந்து ஒரு அரிசி நா எடுத்துட்டு வந்தங்க எங்க ஊர்ல வந்து கடைசிய நாங்க எங்க வீட்ல விருந்து வச்சாங்க அந்த அரிசிக் கொண்டாந்தங்க இப்ப வரிக்கும் அதுல மட்டன் பிரியாணி செய்யணுனு நெனச் நெனச்சுகிட்டே இருக்க செய்யவே முடில ச்சு நா யோசன பண்ணிட்டு இருக்க இந்த வாரமா அது வந்து நம்ம மட்டன் பிரியாணி செய்யணும் அப்டினா நா வந்து நெனச்சிட்ருக்க கண்டிப் இப்போ ஒரு தடவியா செய்யணும் நல்ல ஆனாப் பாத்தீங்னா வந்து அந்த அரிசி வந்து நல்லா சின்ன சின்னதா ஒரு மாறி
இப்போ என்னனா மட்டன் பிரியாணி நம்ம செஞ்சோனா அந்தக்கறி கருப் பாயிடுது அப்டே இல்லியா ச்சு நார்ம தெரி இல்லங்க அதுதா
ஆஹ் ஆஹ் டேஸ்ட்டுமே ஒரு மாரியாருக்கு எனக்கு
இதே வந்துட்டு அந்த கல்யாண வீட்ல அந்த மாரிலா பாத்தீங்னா அப்டியே ரெட்டு கலர்லலாருக்கும் ரோஸ் கலர்லா தெரியும் உள்ள அந்த கறி அப்டியே பூ மாரி எளசா இருக்குங்க அது எப்டிதா வந்துட்டு எனக்கு தெரிறதே இல்ல
அ அதுக்கு எதாவ்து அவங்க ஒரு வேள பயன்படு த்றாங்ளா என்ன ஏதுன் நம்ளுக்கு தெரிலல்ல எ தாவ்து
அதுதா வந்துட்டு சுத்தமா புரில இல்ல இல்ல அப்டிலா அவங்க எது பண்ண மாட்டாங்க அவங்க வந்துட்டு ஒருவேள கறி அவங்ள்து வந்துட்டு வித்தியாசமாருக்
இல்ல ஏனா இப்போ மட்டனுன்றது இப்ப எப்டி இருந்தாலு அவங்க வந்து தம் பிரியாணி தா போ ட்றாங்க கல்யாண இதுலல்லா அப் ப வந்து மட்டன் வந்து நல்லா வேகணு அதுனால அப்ப கொஞ்ச சோடா மாவு அந் த மாரி போட்டெல்லா கூட மட் டன வந்து வேக வெப்பாங்க இல்ல வினிகர் இருக் க்கு பாத்தீங்கன்னா அதெல்லா வந்து ஊத்துனா கறி வந்து சீக்கரோ வே கு அப்டின் சொல்வாங்க அதுனால அதெல்லா கூட எனக்கு தெரிஞ்சு ஆஹ் சோட மா இருக்கு வீட்ல தோச சோடா மாவு இருக்குல்ல அது இப்ப நா கடைசியா கூட ஒருக்கா வந்து ஆட்டுக்கால் பாயா வெக்கணுனு எங்க சாச்சிட்ட வந்து நா கேட்டுருந்தே அப்போ அவங்க சொன்னாங்க ஆட் டுக்கா ஆண்டி வேகவே இல்ல ஆண்டி மூணு விசில் விட்டுட்டே அப்டின் சொன்னே அதுக்கு அவுங் கொஞ்ச சோடா மாவு போட்டுக்கோ சோட மாவு போட்டு கூட வேக வெப்பாங்க அப்டின்னாங்க ஆனா நா அது போடல அந்த மாதி சொல்றே ஆனா அப்டியே நா ஆட்டுக்கு மாட்டு கறிக்கு நா யூஸ் பண்ணிருக் கேங்க சோட மாவு போட்டு ஆனா எங்கள்து வேக் கவே வேகாது நீங்க என்னென்ன நெனச்சுக்குங்க. வேகவே வேகாது நெறைய விஷியோ இருக்கு இந்த சோடமாவு போடுவன்வாங்க வினிகர் ஊத்தலான் சொல்லுவாங்க. இந்த தேங்கா இருக்குல்ல தேங்கா உள்ளத்தே த்துட்டு கொட்டாச்சிவங்க இருக்குல அதையும் அதுல கழுவி போட்டு வேக வைக்கலா அந்த மாதிரி கூட வேக வச்சிருக்கே
வேகுதா அப்டில்லா வேக வச்சா நல்லா
துல இங்க சென்னையில பாத்தீங்கன்னா பெரிய மாடு தான் வெட்டுவாங்க மத்த ஊர்கள் எல்லாமே தான் கண்ணுக்குட்டி வெட்டுவாங்க சென்னையில வந்து பா பத்திங்கன்னா பெரிய மாடு வட்டறத்துக்கு மட்டும்தான் அலோட
ஆஹ் இங்கயு வந்து அப்டிதா நெனைக்கிறே செரி செரி ஆஹ் இங்கயும் அப்டிதா நினைக்கிறே அதுவும் பாத்தீங்கன்னா அப்டியே கச்ச கச்சன்னக்கதே சாப்பிட்டவே சாப்பிட்டவே இல்லை. கொஞ்சோ கூட அதுக்கப்பறோ நான் வந்துட்டு முடிவு பண்ண இதுக்கப்பறோ வாங்கவே கூடாது. சொல்டே தெரியாம நான் அர கிலோ வேற வாங்கி இப்ப திங்க முடியாம தின்னு அப்பறோ கொஞ்சோ கொஞ்சோ
ரொம்ப கஷ்டம்ந்தாங்க. நான் அப்பறோ இங்க பெருமைடுன்னு பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊரோட கரி வந்து இறங்குது தினமு வானியம்படியில இருந்து ச் அப்பறோ அங்க வாங்க ஆரம்பச்ச அங்க பீஃப் நல்ல இலசா சூப்பரா இரு வெள்ளையா இருக்கூ கறி ரொம்ப ஸ் சம்மையா இருக்கது. அப்டியே பூ மாதி ஒரு காம்ச்சுவுட்டதே எங்க அக்கா வீட்டுக்கர் தா ரொம்பவே அருமையா இரு பிரியாணி போட்ட ரொம்ப பூ மாரி இருறிந்துச்சு. செரி இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நெறைய விஷயம் பகிர்ந்துகிட்டோம் நம்ம அடுத்து பிரிவிவுள சந்திக்கலா நன்
மா மா